ஹலோ
ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி கேக்குதா
ஆ கேக்குது தோழி உங்ளுக்கு கேக்குதா நா பேசுறது சொல்லுங்கத் தோழி என்ன பண்றீங்க
எதோ இருக்றோ கரண்ட் இல்ல இங்க
ஓ கரண்ட் இல்லையா இப்ப வெயில் காலத்துனால அடிக்கடி கட் பண்றாங்கல்லயா
ஆமா நேத்து மழ பேஞ்சதுனால மர விழுந்து டிரான்ஸ் கம்போ விழுந்து நே நேத்து நைட்ல இருந்து இல்ல எங்ளுக் கரண்ட்
ஓ அப்படியாவா மழை எல்லா பேஞ்சுதா இங்க ஒரே வெயிலா இருக்கு எங்க ஊர்ல
அப்பரியங்க சாமா சம மழ தா நேத்து மழ பேஞ்சு மர விழுந்து ஏ டிரான்ஸ் ஃபார்மர் விழுந்து ஒயர் எல்லா பிரிஞ்சு இன்னு கரண்ட் வர்ல எங்ளுக்கு ரெடி ரெடி பண்றாங்க ரெடி பண்றாங்க ரெடி பண்ணிட்டு இருக்றாங்க
ஓ அப்டியா எங்களுக்கு இப்போ மழை வந்தா ரொம்ப நல்லா இருக்கு எவ்ளோ வெயில் அடிக்குதிங்க வெயில்ல வெளிலயே போ முடில தோழி அவ்ளோ மாதிரி கேர் ஆகுது
பா பாருங்க இப்போ அ நம்ப மேல செ நேரடியா சூரியன் இது படுறதுனால கொழந்தைகளுக்கெல்லா ஆ நெஞ்சு ஹார்ட் அட்டாக் வருதுன்றாங்க பெரியவங்ளுக்கெல்லா ஹார்ட் அட்டாக் வருது அப்டின்னு சொல்றாங்க பாத்து அதுக் அ வெயில இது பண்றதுக்கு குளிர் கு கு ஒடம்ப குளிர்ச்சியா வெச்சுக்கோங்க
ஆமாத்தோழி கரெக்டா சொன்னீங்க மி சமச்சாச்சா தோழி ம் சாப்ட்டே என்ன சமைச்சீங்க தோழி
ம் கரண்ட் இல்லானால சிம்பிளா ஒன் பாட் ரைஸ் மாரி சமைச்சுட்டோ
ஓ செரி செரி ஓகே தோழி
கரண்ட் இல்ல எதுமே இல்ல அதனால
அப்டியா அப்புறமா என்ன எப்ப வருன்னு சொன்னாங்க கரண்ட்டு
இப்பதா ரெடி பண்ணிருக்கறாங்க ஒயர எடுத்து இங்க மாட்றாங்க அ மாட்றாங்க உன்னு மாட்டிட்டு இருக்றாங்க அவங்க போயி செக் பண்ணி வர்றதுக்குள்ள அதுக்குள்ள மழை வந்துரு போல இடி இடிச்சு திருப்பியு அந்த அளவுக் இருக் இப்போ
ஓ பரவாயில்ல உங்ளுக்கு மழ வருது சொல்லும் போது நீங்க எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு எங்ளுக்கு இங்க மழ வராதா அப்டின்ட்டு இருக் குங்க அவ்ளோ வெயில் அடிக்குது எங்க ஊர்ல
இங்க ஒரு ஒரு கொடுத் பேஞ்சுட்டுதா இருக்கு எனக்கு
பரவால்ல ரொம்ப நல்லது ஏனா இங்க இருக்கிற வெயில்ல பசங்களே மயங்கி மயங்கி விழுற அளவுக்கு வெயிலு இன்னு அதிகோ ஆகு அப்டின்ட்டு நியூஸ்ல சொல்றாங்க தோழி என்ன பண்றதுனே தெரிய்ல இந்த வெயிலுக்கு
இங்க காலைல வெயிலு அது அந்த அளவுக்கு தா இருக்கு மாலைல சாய்ங்காலத்துல கொஞ்ச மழ பேய்து இ ரெண்டு மூண் நேத்து செம்ம மழ முந்தா நேத்து மழ இன்னைக்கு மழ வர்ற மாரி இருக்கு ஆனா தெரியல மழ வருமா வர்லையா அப்டின்ட்டு
ம்
அதா அதா சொல்றனே பசங்களுக்கு நல்லா தண்ணி குடிக்க வைங்க இப்ப வெயில் இருக்குறதுனால நொங்கு பாலு நொங்கு பதனி ஜூஸ் இது கரும்பு ஜூஸு அது மாரி நெறைய குடுங்க
ஆமா ஆமா தோழி கரெக்டா சொன்னீங்க அதுதான் ஆனா அதுக்கு இப்ப என்னோட பாப்பா குட்டியா இருக்கனால அதுக குடிக்க முடியில அவளுக்கு தரக் கூடாது இல்லையா இவள்க்கு சீக்கிரமா சளி புடிச்சிரு ரெண்டு வயசு தா சைரி எதுக்கு அப்டின்ட்டு நாங் இல்ல எவ்ளோதா இன் குளிர்ச்சிக்கு வயிறுக்கு குளிர்ச்சிக்கு எளநீரு நுங்கு எவ்ளௌ சாப்டாலு வயிறுக்கு குளிர்ச்சி ஆகுதோ இல்லையோ மூக்குல சளி வந்துருது தோழி
ஆ சூடு நெறையா ஆவுதுல்ல சோ சூடு ஹிட் நெறையா ஆனா சளிதா புடிக்குமே ஏனா ஆப்போசிட்டா மாறதுனால அது அங்கங்க அப்டிதா மாறுமே அதனா பாத்து பக்குவமா குடுக்கணு
ஆமா எனக்கு பாத்தீங்கனா ஃபுல்லா கோல்டு கொஞ்ச எளநீரு அந்த அ அந்த நுங்கு அந்த சாத்துக்குடி ஜூஸ் அதெல்லா குடிச்சி எனக்கு ஒடனே சளிப் புடிச்சிருச்சு தோழி முடியல இது இருக்குற வெயிலுக்கு அப்டியே குளிர்ச்சியா குடிக்கணு அப்டியே நல்லா ஐஸு தண்ணி குடிக்கணு அப்டின் தோணுது ஆனா இது குடிச்சாலே ஒடனே வ் அ சளி வந்துருது என்ன பண்றதுனே தெரியல சளி போவே மாட்டிங்கிது தோழி என்னப் பண்லா சொல்லுங்களே கொஞ்சோ சளிய கம்மி பண்றதுக்கு
ஆ மெளகு ரச குடிங்க நெறையா தான அடிக்கடிக்கு சில்லுன் தண்ணி குடிக்காதீங்க நார்மல தண்ணி குடிங்க ச மெளகு ரச குடிங்க அப்பறமாட்டு காரமா சாப்டுங்க பெப்பர் நெறையா தூக்க போட்டு துவி சாப்டுங்க அது மாரி சாப்டுங்க சளி சீக்கிர ஓட்ரு
ம் சேரி ஓகே தோழி ரொம்ப இருன் இது நீங்க சொன்னத நா ட்ரை பண்ணி பாக்குறே தோழி ஏனா இந்த ச சளி இன்னனு ஏனா பண்ண அந்த மிவ் இது எடுக்க சொல்லுவாங்க இல்லையா ஸ்டீம் மாதிரி சேரின்னு நல்லா தைலோலா தடவிட்டு நல்லா சுடுத்தண்ணி வெச்சு நல்லா ஸ்டீம் எடுத்தே எடுத்ததுல ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தல கொஞ்ச நல்லா இதுவா இருந்த மாரி ரொம்ப ஹெவியா இருந்தது இப்ப கொஞ்ச பரவாயில்லையா இருக்கு ஆனாலு இந்த சளி கம்மியா ஆகல நீங்க சொ சொன்ன மாதிரி இந்த ட்ரை பண்ணி பாக்குறே மெளகு ரசம்
ம் மிளகு ரசம் ட்ரை பண்ணி பாருங்க பீஃபா வந்து மேல வெறு மிளகு ஃபால் போட்டு அ சுக்கா மாரி பெரட்டி மிளகு ரசம் பீஃபு அது மாரி சாப்டு பாருங்க டக்குன்னு கேட்ரும் நல்லா காரமா வச்சு சாப்பிடுங்க
உம் சரி ஓகே தோழி நீங்க சொன்ன மாதிரியே சுக்கா அது எப்படி பண்ணுவீங்க தோழி
பீஃப்வு வெ எண்ணெய் அப்புறமட்டு வெங்காயம் பச்சை மொளகா வேனா உங்களுக்கு பச்ச மொளகா போட்டுக்கோங்க
இல்லன்னா ஓ அப்புறமட்டும் உங்க ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னானா அதை தவிர்த்துகோங்க அப்புறமட்டு சோ பீஃப போட்டு நல்லா பெரட்டிக்கோங்க ஒரே ஒரு சின்ன தக்காளி போட்டுக்குங்க நிறையா தக்காளி போட வேண்டாம் இஞ்சி பூண்டு தக்காளி போட்டு நல்லா பிரட்டின பருகு பீஃப போட்டுருங்க பீஃப் இது மிளக மட்டும் தூவுங்க மிளகு மிளகா தூள் வேணா மிளகா தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி நல்லா காரமா வேணும்னா மிளகு போட்டுக்கோங்க ம மொளகா தூ ள் போட்டுகயேன்னா நல்லா பெப்பரே நல்லா தூக்கல்லா போட்டு வேக வச்சுங்கனா தண்ணி நிறைய ஊத்தக் கூடாது தண்ணி அது மாரி இருந்துச்சுன்னா கொதிக்க நல்லா வெந்த பிறகு அந்த விசுல விட்டுட்டு நல்லா கொதிச்ச பிறகு இப்ப இது தண்ணிய நல்லா சுண்ட விட்டுருங்க ஆன்லவிச்சு அது சு க்கா மறி மாறிடு
சரி சரி அது தண்ணி கொஞ்சம் கூட இல்லாம கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அது நல்லா அப்டியே சுக்காவாவா பண்ணிடணும் பண்ணா அது சுக்கா
அது நம்ம தண்ணி வைக்க கூடாது பட் தண்ணி நம்மளுக்கு அளவு தெரியமாட்டே இருக்குதுல்ல சோ அதனால அத ஸ்டீம் பண்ண விட்டுட்டோன்னா அது சுக்காவா மா இது ட்ரை ஃபுல்லா டிரை ஆயிடுச்சுன்னா அது கறி மட்டும் தான் இருக்குமே அது பிரட்டின மாரி இருக்கும் நல்லா இருக்கும்
ம் சரி சரி ஓகே தோழி நீங்க சொன்ன மாதிரி நானும் மிளகு ரசம் ப பீப் எல்லாம் வச்சு சாப்டு பாக்குறேன் எப்டி இரு குன்னு நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சு பாக்குறேன்
செஞ்சு பாருங்க குழந்தைகளுக்கும் கொடுங்க குழந்தைகளுக்கும் சளி புடிச்சிருக்குது என்ன லோ பி பி யா இருக்குது அப்படின்னானா இது மாதிரி செஞ்சு கொடுப்ப பீஃப் அடிக்கடி சாப்டு பாருங்க பி லோ பிபி எல்லாம் நார்மலா மாறிடும்
ஓ சரி சரி தோழி கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன் சொல்லி வீட்டுல சொல்லி எப்படியாவது அது வாங்கிட்டு வர சொல்லி நாளைக்கே செஞ்சு சாப்டு பாக்குறேன் சாப்டு உங்க கிட்ட சொல்றேன் எப்டி இருக்கு எனக்கு கோல்டு அப்டின்னு இந்த மிளகு ரசமு இதுவும் நாளைக்கு அதுதான் பண்ண போறேன் ம் சொல்லுங்க தோழி அப்புறமா ஹம் என பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பிளான் இப்போ நைட்டு ஆஹ் இரவு என்ன உணவு இருவுக்கு என்ன செய்யலான்னு இருக்கீங்க
இருவுக்கு ஒன்னும் செய்றா மாரி இன்னும் இல இப்ப அவன் கரண்ட்டு குடுத்தா தான் அதுக்கு தது என்ன செய்யணும்னு தோணும் மாவு இருக்குது ரொட்டிக்கு மாவு
ம் ம்
சோ தக்காளி பச்சரி வச்சு செஞ்சுக்கலாமா இல்ல தோசமாவு இருக்கு அதுவு பண் பாத்துக்கலாமா அப்டின் இருக்கு என்ன முடிவு பண்னு கரண்ட்டு வந்தாதா முடிவு பண்ணுனு
ம் ஆமா தோழி ஆமா கரண்ட்டு இல்லாதனால நீங்க எது ஈஸியா இருக்கோ அந்த மாரி செஞ்சி சாப்பறதுதா நல்லது அப்போதா ஒங்களுக்கு சீக்ரமா செஞ்சி சாப்ட முடியு இல்லன்னா இப்போ நீங்க போய் வெரைட்டியா செய்ற மாரி கரண்ட்டு இல்ல வீட்ல நம்ளுக்கு எரிச்சலா இருக்கு இந்த காத்து இல்லாத போது வீட்ல இந்த கரண்ட்டு இல்லாத போது போய் சமைக்கிறதுக்கே ஃபர்ஸ்ட்டு
ம்